ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்கக்கா என்ன பண்றீங்க
நீங்க என்ன பண்றீங்க நா வீட்ல சும்மாதா இருக்கே
நானு வீட்ல சும்மாதா இருக்கே நீங்க மேரிடா
அ மேரீடு
நா அன்மேரீடு அவ்ளோதா வித்தியாசோ
அன்மேரீடா காலேஜ் ஸ்டூடெண்ட்டா
இப்பதா எம் பி ஏ முடிச்சுட்டு வீட் கரஸ் போட்டு படிச்சே அ வீட்லதா இருக்கே எம் பி ஏ வந்து எச்சாரு
ஹேச் ஆரு ம் ம்
படிச்சுட்டு இருந்தே முடிச்சுட்டு வேலைக்கு போலான்னு சொன்னே வீட்ல நானா வீட்ல ஓன் பிஸ்னஸ் பண்றாங்க அதனால் ஓ இரும்பு கட வச்சுருக்காங்க
சூப்பர் சூப்பர்
பில் பில்லிங்லா போடுவே நானு அதுனால வேணா நம்ம வீட்டு வாட்டியே செஞ்சா போதும் அப்டின்னு சொல்ட்டு ஒர்க் எல்லா வேணா சொல்ட்டாங்க
சேரி விடுங்க இப்ப யூஸ் ஆலன்னாலு ப்யூச்சர்ல யூஸ் ஆவும் இல்ல
ஆமா அதனாலதா செரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா தேடிட்டு இருந்தே இது கெடச்சது
சூப்பர் சூப்பர்
ஜாயின் பண்ணிட்டே நீங்க எப்டி எப்டி போது லைஃப்ல்லா
லைஃப் அப்டியே போது நா ஹவுஸ் ஒய்ஃப் தா சோ டொன் டென் இயர்ஸ்சா வீட் ல கொழந்தைகள மட்டுமே பாத்துட்டு இருந்தே இப்பதா வேலய போறே பேஷன் டிசைனர் கோர்ஸ் எடுத்து ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்தா போயிட்டு இருக்கே
ம் ஓ இது வந்து ஆன்லைன் கெடையாதா ஆஃப்லைன்ல போய்ப்பா நேர் ல்லையா
போய்ட்டு ஆஃப்லைன்ல தா ஆன்லைன்ல பாத்தா எல்லாமே நம்ளுக்கு ப பாஃபக்ட்டா வராது இல்லையா டிச்சிங்க பொறுத்த வரைக்கும்மே நம்ம இல்ல பேசிங் முடிச்சாச்சு அடுத்து பேட்டன் எடுக்கணு சோ கொஞ்சோ அமௌண்ட் டு இஷ்யூ வீட்ல சோ நெக்ஸ்ட் வீக் இருக்கு ஒரு ஒன் வீக் கே லீவ் போட்டு வீட்ல இருக்கே மேம் கிட்டயு சொல்லியாச்சு அ செரி ஓகே நெக்ஸ் டு வீக் வந்து அது வந்து அவங்க வந்து பைசா வந்து கரெக்டா கட்டணு அங்களுக்கு
ஓ ஓ ம்
வந்து இது பண்ணுவாங்க செரி ஓகேன்ட்டு ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் அப்றோ போய்கலாம்ன்னு இருக்குது வீட்டிலயே தக்கதுக்கு கெடக்குது முடிய மாட்டுது வீட்டு வேலையு செஞ்சுட்டு கொழந்தைங்க வேற அனுப் பேர் ஸ்கூலு போறானுங்க
பையனா
ம் ரெண்டு பைய தா ஒருத்தன் செகண்ட் ஸ்டேண்டடு ஒருத்தவன் இப்பதா எல் கே ஜி
எல் கே ஜி சின்னச்சின்ன பசங்க தா
ஆ சின்ன சின்ன குழந்தைங்க தா ஆ போறானுங்க ஸ் இப்ப நம்ம போற வேல அப்டியே காலையிலே வீட்டு வேலையு முடிச்சுட்டு நாம்ம டிச்சிங் பண்றதுக்கு டைமிங் பத்த மாட்டுது வீட்ல வேற அப்றோ சமைக்கணு அங்க நாம்ளும் ஓன் பிசினஸ் தா பண்றாரு வீட் ல பிரிண்டிங் ஒர்க் ஸ்கிரீன் பிரிண்டிங் ஒர்க்கு சோ அங்க கடையில பசங்கல்லா இருக்கறாங்க சாமச்சிக் குடுக்கணு மூணு வேலையுமே போயிட்டுருக்குது நம்மக்கு டென் இயர்ஸ் வேஸ்ட் ஆமா ரெண்டு ரெண்டு வேலை டிஃபன்னு மார்னிங் நைட்டு டிஃபன் ஒரு வேல மட்டுந்தா லஞ்ச்சு
ஆ ஆ ஆ
பருப் பொரியலு ஏதாவது ஒரு கொழம்பு வைக்கணு
ஆ ஆ
அதுவே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கு மூணு வேலையு பாத்திர கழுவ
ட்டா இருங்கவங்களுக்கு
ஆமாம் அப்டி இருந்துமே நா இப்போ தா வெளிய போனே நானு கிராஜுவேஷன் தா பட்டு ஓ சிங்கிள் கிராஜுவேஷன் தா அத வச்சி நம்ம என்ன பண்ண முடியு இருக்கிற சூழ்நிலையில வேஸ்ட்டு தா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஃப்ரம் வந்து நம் பே வந்து செய் இதுவாக தா ஓன் பிசினஸ்ஸாதா ஆரம்பிக்கணு ஒருத்தவங்க கிட்ட வேலைக்குன் போனா ஐ டி போனா ஓகே செட் ஆகு நம்மளுக்கு ஐ டி தவிர்த்து வேளல்லா நம்ம வேலைக்கு போன நாம் எது
ஐ டி சொல்றதுக்கே ஈஸியா இருக்கு ஆனா உருப்பட்ட ப்ரஷரு இடு
பிரஷர் இருந்தாலுமே சம்பளம் தராங்கல்லையா நம்மளுக்கு அது வேணும்மா மத்தபடி நம்ம வெளியில வேலைக்கு போகும் போது ஒரு முப்பதாயிரனும் போது நம்மளுக்கு மூஞ்சி சின்னதா போயிடு இல்ல ஒரு சிங்கிள் பெரிய விஷயோ யாருமே குடுக்க மாட் டாங்கள்ள பதினஞ்சே ரேரு தா நம்மளுக்கு பட் எங் எங்க ஏரியா ஓகே நாங்க இருக்கிற டவுன்னா டவுன்ஷிப் வந்து பா்த்தீங்கன்னா சிங்கிள் டிகிரின மினிமம் வந்து பதினெட்டு இருவது நார்மலா ஒரு நோட்புக் கடைக்கி க்கே கீழ் வீட்டல ஒரு அக்கா போறாக படிச்சிருக்காங்க பட் நாங்க இருக்கிறது ஒரு பெரிய டவுன் சிட்டி சோ அதனால இங்கெல்லா வந்து ஒரு இதுதா பட் கிராமத்துல இருந்துதா நம்மல்லா மூவ்வாகி வந்திருக்கோ இப்பையும் போவோ கிராமத்துல ஏதாவது ஒரு விசேஷ அப்படின்னா பட் அந்த லைஃப் எவ்ளோ நல்லாருக் க்கு தெரியுமா ரொம்ப மிஸ் பண்ணுவோ அந்த கிராமத்து லைப் இப்ப போனாலு ரெண் நாள் மூண் நாள்ளு வீக்கெண்ட் வர மாரி ரொம்ப லாங் நாங்க எயிட்ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வர மாரி இருக்கு லாங் அப்படின்னும் போது அப்ப நம்ம அங்கட்டு வந்துட்டு நம்ம கொழந்தைங் செட் ஆகாதுல்ல நம்மளுக்கே டைனெஸ் இருக்கு அப்ப வருவோ ஆ ஆ அப்புற ஆப்பெலி கோட்டேலில்லா வர முடியாது ஆ நம்ம ஸ்கூல் மந்த் ஒன் மந்த் லீவு விடுறாங்கள்ள ஆனுவல்ல எக்ஸாம் முடிஞ்ச ஆனல் லீவுக்கு தா வரு அப்ப வந்தனா மினிமம் டூ ஆர் த்ரீ டேஸ் தா இருப் போ அதுவே ரேரு எங்களுக்கு ஆ திருவிழாக்கு மட்டுந்தா வருவோ
ஆ ஆ ஆ
அதாவது இந்த ஆடி மாச திருவிழா இருக்கு அப்ப வந்து ஒரு வார திருவிழானா கடைசி திருவிழாக்கு மட் டுந்தா வருவோ அப்புற அங்க அம்மா வீட்ல திருவிழானா அந்த கடைசி டூ டேஸ் அங்கல்லா ஒன் வீக் டன் டேஸ் நடக் கும்மில்லையா அவ்ளோ நாள்ளா வந்து டைம் ஸ்பென் பண்ண முடியாது நம் மளால ஆ அப்படிங்க லீவு விட மாட்டாங்க கிராமத்து சேர்மல்லங்க கெடையாது ஒரு நாள் பெர்மிஷன்னாலு என்ன ஏது லொட்டு லொசுக்குன்னு கேப் பாங்க இங்கல்லா அவனுங்க ளுக்கு சும்மா நம்ம லீவ் போட்டு வரமுடியாது செட் ஆகாது இன்னொன்னு நம்ம டவுனுக்குள்ளே இருந்துட்டு கிராமத்தில வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியில வர றனு வீட்ட விட்டு இங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளாரே வீட்ட உ உள்ள விட்டு வெளியே வர முடியாது அதாவது பாத்ரூம் வசதில இருந்து நம்ப பாத்ரோ கழுவற கிச்சன்லருந்து எல்லாமே உள்ளுக்குள்ளயே இருக்கு பட் கிராமத்துக்கு வந்தா அது ஒரு இது நமக் காட்டுக்கு தா போணு பாத்ரூம் யூஸ் பண்றதுகல்லா அது அந்த காட்டுகு இருக்குல்ல இப்ப எங்க அம்மா ஊரு சைடுலா இரு இருக்கு பட் இன்னு இந்த ஃபெசிலிட்டி எங்க அம்மா வீட்ல எதுவும் பண்ணிட் டுல்ல வீடின்னு கட்டல சோ நாங்க போறந்து வளந்த வீடு மட்டுமே இருக்குது அப்டியே அப்ப அவுங்க வீ எங்க மாம்னார் வீட்டுக்கு போனாலுமே காட்டுக்குதா போவணு இப்ப இப்பதான வரவுங்களா வந்து கட்டிட்டு வரம்போதே எனக்கு இந்த ஃபெசிலிட் டிலா வேணூன் சொல்லிறாங்க இப்பலா ஏசி மொதல் கொண்டு முன்னாடியே மாட் டி வெச்சர்றானுங்க வர பொண்டாட்டி எங்களோட ஃபீல்டுல அப்டி கடையாதுல்ல நாலா வரம்போது எங்க மாம்னார் விருப் குடுச வீடுதா அந்த குடுச வீட்லயேதா நாங்களா இருந்தோ இப்ப இப்பதா நம்ப கொஞ்சோ மூவ் பண்ணு போது நம்புளுக்கு பாத்ரூம் வசதி வேணு குளிக்கற வசதி வேணு அப்டினு யோசிக்கறோ சோ எல்லாத்துக்கு ஒரே மாரி கடைக்காது இல்லையனா அதனாலயே நம்ப கிராமத்துக்கு வந்தா அது கொஞ்சோ சங்கட்டபடுவோ அந்த காட்டுக்கு போறதுக்கலா அய் யோ எங்க காட்டுக்கு போனமா இதுக்குதா நா வர பே இல்லன்னு சத்தோ போட்டு வருவா எங்க அண்ணா என்னிய புடிச்சு பட் அந்த லைஃப் நல்லாருக்கு வந்தா வயகாட்டுக்கு போறது எங்குளுக்கு அந்த தென்ன மரொ மாங்கா மரொ பலாமரொ அதல்லா ஒரு நல்ல இது ம் பம்பு செட்ல குளிக்கற து அதுக்குனே வருவோ நாங்க அதவுட்ட ஆ நொங்கு நொங்கு நொங்கு மெயின் வந்து நொங்குக்கோசொ துருமே நாங்க வருவோ அந்த சம்மர் லீவ்ல எ பசங்களுக்கு அந்த ஹீட்டு சேராது நம்ப ஊர் எங்க ஊர் லைன்ல வந்தா அப்ப இங்க வந்து நாங்க இருக் இருக்குற ஏரியாலா நொங்குலா ரேட்டு அதிகோ அங்காலா வந்து சும்மாவே கொலகொலயா சாப்புல்லாம்ல மெயின்னு அதுக்கோசரமே எங்க வீட்ல அனுப்பி வெப்பாரு தய்வு செஞ்சு போய் ஒரு ரெண்நாள் எல்லா சாப்டுவாங்க நொங்குனு போனா அந்த ஏளநீ நொங் மாங்கா நா போற சீசன் கர்டாது மாங்கா சீசன் பலா சீசன் எல்லாமே வருமா அப்டியே எல்லாத் நல்லா சாப்டுபுட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்தா அதுகப்புறோ வீட்ல விட மாட்டாரு எ பசங்களுக்கு செட் ஆகாது அப்டியே உடனே ஏதாது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகு அப்புறோ வீட்ல சத்தோ போடுவாங் புள களம்ப ஓடி வந்துருவோ அதனால நம்ளுக்கு ஆனா பட் புடிக்கு நம்ப சின்ன புள்ளைல இருந்தே ஒரு டுவெண்டி த்ரீ ஏஜுலதா எனக் கல்யணொ ஆச்சு அது வரிக்குமே நம்ம வில்லேஜ் லைஃப்லதா இருக்குறோ பட் அங்கந்து மூவாயி நம் ப இந்த ஒரு பெரிய டவுனுக்குள்ள வரம்போது இத விட்டுட்டு வெளிய போகும்மோது என்ன ஃபெசிலிடியே இல்லாத இருக்குது அப்டிங்கற மாரி இருக்க புடிகாது வேற ஒன்னு இல்ல ஒரு பாத்தரோ கழுவத்துக் கு ஒரு கைய கழுவுத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்ட விட்டு வெளியே வரணுமா சோ அந்த ஃபெசிலிட்டி ஈ செட் ஆகாது நம்முளுக்கு என்னடா இப்டி இருக்குது அப்டினிட்டு
ஆ
அப்டியே இருக்குறோ போகுது ஹவுஸ் ஒய்ஃப் என்ன ஹவுஸ் ஒய்ஃப்பு பே பேருக்குதா ஹவுஸ் ஒய்ஃப் சம்பளம் இல்லாத வேல காரங்கதா நமலா அதெல்லா விட் இப்பதா கொஞ்சோ கொஞ்சோமா ஒரு படி ஸ்டெப்பு முன்ன எடுத்து வெச்சுருகோ அதும் என்னோ என்னோட ஃபீல்டூ பத் தீங்னா என்னோ லைஃப்ல வந்து எனக்கு அம்மாவு கெடையாது மாமியாரு கெடையாது
ஓ அப்டி
ஆமா அதனால நம்ப கொழந்தைங்கள டேக்கேர் பண்ணா ஆளு வேணும் ல அப்ப அ அதுக்கோசரமே டேடி இப்ப என்னோட டேடி இப்பதா ரீசண்டா எறந்தாரு இவரோட டேடி இப்பதா ரீ ரீசண்டா எறந்தாங்க அவுங்க இருக்கிற வெரிக்கு என்ன பண்ணிட முடியு இப்ப நம்ம மாமியாரு அம்மா இருந்தா மட்டுந்தா நம்ப கொழந்திங்க டேக் கார் பண்ணா கர்ட்டாருக்கு ஒ ஒண்ணுமே தெரியாம ரெண்டு கொழந்தைங்கள் ஓசமே என்னோட லைஃபு ஸ்பைலா போச்சு அவ்ளோதா ஃபஸ்ஸு ஃபஸ்ட்டு க்ராஜுவேஷன் என்னோட அ வம்சம் நம்ம சொல்லுவோமுல்ல நாப்பது தலக்கட்டு அத்மாரி நாப்பது தலக்கட் டு நா தா ஃபஸ்ட்டு க்ராஜுவேஷனு பட் இருந்தாலுமே ஒரு க்ராஜுவேஷன் வெச்சுட் டு ஒன்னுமே பண்ண முடியாத்ன் நம்புளுக்கே தெரியு
உ ம் இல்லக்கா இப்பல்லா ஓன் பிஸ்னஸ் பண்றதுனாலதான் க்கா ப்ராஃபிட் கெடைக்கிது
கண்டிப்பா ஓன் பிஸ்னஸு தா நா அதுக் கோசரோ தா இப்ப டென் இயர்ஸு அ ஸ்பாயில் பண்ணிட்டு அதாவது எப் ஸ்பாயில் பண்ல எனக்கு ஸ்டா என்னோட கொழந்திங்களுக்கோசரோ அர்ப்பண்ணிச்சன் வெச் பில்லா அந்த லைஃபு எ அப்புற என்னோட கொழந்திங்ள யாருகிட்யு விட்டுட்டு ம் போவ் முடியாது இங்க வந்து பாக்வோ முடியாது டேக்கார்ல விட்டா மாசோ மூவாயிரோ நாலாய்ரோனுவாங் க டேக்கார்ல விட்டு அந்த டேக்காருக்கு நாம்பளே பாத்துட்டு இருந்துக் நல்லா நம்ப கொழந்திய அதோசோ என்னோட சாக்ரிபேஷன் னு எ கொழந்தைகளுக் ஒசரோ டென் யேர்ஸ் இப்போ மூவான் பண்ணியாச்சு வீட்ல சண்ட போட்டு போயே தீருவே இ கடசி வெரிக் கு உ உங்குளோட நிதி இத்ல்யே நம்ப இருக் க முடியாதுல்ல ஒரு சின்ன சண்ட வரும்போது நீ சம்பாறிக்கிறியா அதாவது ஊருக்கெல்லா தானங் குடு ப்பாப்புல நாம்ப ஒரு ஐநூறுவா காஸ் கேட்டய்யே எதுக்கு லொட்டு லொசுக்குனுமோது நம்பளுக்கே அந்த லைஃபு ஒரு மாரி ஆயிடு அதனால இப் நா வந்து என்னோட லைஃப மூவ் ஆன் பண்ணிருக்கே சோ நீங்களா மேரேஜு பண்ணனா ஆ இல்ல வ உ தேட்டி டூ ஆ
ஹய்யிய தே
வய்ஸ் இல்லல அ பட் இருந்தாலு நம்ப அத வந்து பிக்கப் பண்ண துக் கொஞ்சோ டிலே ஆகுதுல்ல அந்த ஏஜி மூமண்ட்டு நம்ப இப் வி வீட்ல எல்ல வேலயு முடிச் சாச்சு இப்ப காலைலியே ப் பசங்களு எட்ற மணிக் போயா வீட்டு வேல முடிஞ்சாச்சு இதுக்கப்புற என்ன பண்ணுவோ நம்ப மொபைல் நோண்டிட்டு படுத்து தூங்குவோ சோ இந்த ஆமா பழகி பழகி இப்ப மூவான் பண்ணம்போது நம்ப லைஃப் ஒத்துழைக்கணுமுல்ல மனசு ம் மனது கேக்கு பட் ஒடம்பு ஒத்துழைக்காதில்ல அதாவது ஏந்திருக்கணு குளிக்கணு நம்புளுக்குனு செப்ரேட்டா கெளம்பனுனு அ போ பாத்துக்கலா நாளைக்கு அப்டிங்கிற மேரி ஆயாச்சு சோ எ லைஃபு இப்ழதா கஷ்டப்பட்டு மூவ் பண்றே பண்ணணு த ச இந்த ஒன் வீக்கு கேப் வுட்டுருக்க நானு போய்கோ அப்டின் அதுக்கே இங்க இருக்கு டிச்சிங் ஒர்க் நெறிய இரு க்குது வீட்ல சோ எடுத்து பண்றதுக்கு இல்லாம அப்பிடே விட்டாச்சி பாக்கும் பாக்காது மொபைல் இருந்தா நம்பளுக்குதா சும்மாவே
ஆரி ஒர்க்கு அந்த மாரி கத்துக்குறீங்ளா
அ யா ஆரி ஒர்க் மாடலு அத அத அ ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு ஆமா இங்கெல்லா பேசிக்கு பாத்தாவே நார்மலே டூ ஃபிப்டி ஒ டூ அ ரெண்டாய்ர்த்தி ஐநூறுவா பக்கோ வரு பேசிக் வந்து ஆய்ர் த்தி எரநூறுவா அதாவது சிம்பிளா சிங்கிள் லைன் தா அடிப்பாங்க அதுவே ஆய்ர்த்தி எரநூறுவா சிங்கிள் லைன் அடிச்சு த்ரீ லைன் ஃபோர் லைன் அந்த டிசன் போட ஆரம்பிஷ்டாவே மூவாயிரோ நாலியிர ஐ
இ இது அ இது காலேஜ் படி க்கும் போது ஒரு கோர்ஸாவே காலேஜ்ல இருந்துது ந ஐயாயிருபா கட்டி பசங்க படிச்சாங்க
அ நாங்களு அதெல்லா முடிச்சுட்டுதா வந்தோ பட்டு டச்சு விட்டுடும்ல நம்ப்ளுக் இந்த டென் இயர்ஸுல
ஆ ஆமா
அப்ப அந்
பசங்க படிச்சாங்க நான்தா லூஸு மாரி வேணா நம்ம வந்து டாலி அ நெறய கோர்ஸ் ந்து எது வேணா சூஸ் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருக்கும்போது நா டாலி எடுத்துட்டே பி காம் படிச்சே டாலி எடுத்து பண்ணா பின்னா ஈ கம்பெனி போனா யூஸ் ஆகுன் நெனச்சு அத எடுத்துட்டே இப்ப எந்த கம்பெனி நா இது வாச்சு ஆரி ஒர்க் கத்துக்குனா வீட்ல இருந்தே கத்து
ம் அதுவு இந்த ஒரே ஒரு பேட்சுக்குதா எங்க வீட்டுக்காரரு பண்ணாரு அதாவது அவுங்களப் பொறுத்தவரைக்கு நம்ம வெளியும் போ கூடாது வருமானமு